ஹலோ
ஹலோ வணக்கோ தம்பி
ஆ வணக்கோ சொல்லுங்க பேசலாமா ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
சா ஆ நா நல்லா இருக்கேப்பா
ஆ என்ன பண்றீங்க ஆ சாப்டா நீங்க நீங்க சாப்டிங்களா ஹவுஸ் ஒய்ஃப் தானா ஓகேங்க
சொல்லுங்க
ஏங்க டைம் ஆயிடுச்சி சாப்புலால
இல்ல இல்ல ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க
அப்டிங்ளா வந்து சாப்ட்டு முடிச்சிட்டேங்க நா ஒவ் காலேஜ் ஸ்டூடெண்டு காலேஜ் பஸ்ட் இருக்கா அ நீங்க என்ன படிச்சீங்க
நா பிளஸ் டூவு தா படிச்சிருந்த அ ஆமா நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க
நா அப்பப்ப ரீசெண்டா வந்து பிசி டேட்டா சைன்ஸ்ன்னு ஒரு குரூப்ல படிச்சிட்டு இருக்கங்க
ஆமா ஆமா ஆ ஃபஸ்ட் இயரு ஆ
ஆ ஃபஸ்ட் இயர் இப்பதா ஃபஸ்ட் இயர் முடிஞ்சது செமிஸ்டர் கேப்ல இருக்கே ஆ அதனால அ நீங்க
இப்போதைக்கி டேட்டா சயின்ஸு டேட்டா அனலிஸ்டு இதுக்கு தா நல்ல வேல்யூ இருக்கு
ஆமா அதனாலதா நாங்க நா ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி பேரன்ட்ஸ்சோட கேட்டு அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சருக்காக எதோ உதவுமோ அதை பாத்து இந்த ஏஎம்எல் கூட ட்ரை பண்ணலாம்னு நென்ச்சோ பட் வந்து டேட்டா சைன்ஸ் தா கெடச்சது
ஆஹ ஹா
அதனால அத எடுத்தோ
ஏ பையே எம்பிஏ முடிச்சிட்டாப்பா எம்பிஏ முடிச்சிட்டு ம மறுபுடியு இந்த ஏஐ கோர்ஸ் தா பண்ணா
அப்டிங்களா அப்டிங்களா எப்டி கொஞ்சோ ஈஸியா இருந்ததா கஷ்டமா இருந்ததாங்க
இல்ல ஈஸியா தா இருந் ஈஸியா தா இருக்கு அப்டின்னு சொன்னா நம்மளாலேயே கோடெல்லா எழுத முடியு அந்தளவுக்கு சொல்லி கொடுத் த்தாங்க
அஹ்
உம் ஆனா அவங்க என்ன சொல்லி கொடுத்தாலுமே செரி நம்ப நறிய வந்து யூடியூப்ல பாத்து பிராக் பிராக்டிஸ் பண்ணுறது தா நம்பளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு யூடியூப்ல ரொம்ப கிளியரா சொல்லி தராங்களா
ஓ அப்டிங்களா
நம்ப ஒரு சர்ட்டிபிகேஷனுக்கு மட்டுதா கோர்ஸ் ஜாயின் பண்ணறோ
உம் இல்ல இல்ல ரண்டு இந்த கிளாஸ்லயே வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண அவங்களே சொல்லுவாங்க இந்த மாரி கிரியேட் பண்ணிட்டு வாங்க ஆப் கிரியேட் பண்ணுங்க இந்த மாரி அவங்களே சொல்லுவாங்கல்ல சில டாஸ்கஸ் ல்லா தருவாங்க அத கம்ப்ளீட் பண்ணாதா அவங்களுக்கு வந்து சர்ட்டிபிகேஷன் தருவாங்க அந்த மாரி இருக்கும்ல அந்த மாரி கம்ப்ளீட் பண்ணிருக்காரா அவரு
ஆஹ் கம்ப்ளீட் பண்ணிட்டு சர்டிபிகேஷன் குடுத்துட்டாங்கப்பா மார்க் இன்டர்வியூஸ் தா நடந்துட்டு இருக்கு இப்போ
அப்டிங்களா
ஆமா அவங்க சிக்ஸ் மந்த் கோர்ஸ் தா சொல்லியிருந்தாங்க அது தனியா அந்த காலே இப்போதக்கி ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து அந்த அளவுக்கு கெடையாது